ஹலோ கேக்குதா ம் ம் இப்பதா எந்தி ச்ச அப்டியே உக்காந்துட்ருக்க
வேற என்ன ஆ நானு இப்பதாண்டா எந்திருச்ச டேய் நேத்து டூ தேட்டி வரைக்கு வெளாண்ட்டுருந்தன்டா
ஓ
டாம் ஃபைட்ருதா பாதி கேம் முடிஷ்ட்ட ஃபிஃப்டி பெசன்ட் வந்துருச்சி
சே ரைட் ரைட் சூப்பர் சூப்பர்
அப்பறோ ம்
வேற என்ன பண்ணறதுன்னே தெர்ல
வாய்ஸ் ஒரு மாரி உள்ள கேக்குதுரா
படிக்கணு இன்னைக்கி
ஆ என்ன படிக்கிறதுன் தெர்ல என்ன படிக்கிறதுன்தா தெர்ல
என்ன படிக்கிறதா ஐ
ம் அதுக்கு தெரியுது அதுல என்ன படிக்கிறதுன் தெர்லயே
மாடியூல் ஒன்னு மாடியூல் த்ரீ ஃபர்ஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்பறோ மாடியூல் டூ பாத்து கரெக்ட்டா இருக்கு
ஓகே
மாடியூல் டு மட்டுந்தா கொஞ்சொ கோலாறு
ஓ வேற வேற எதாச்சு என்ன சாப்ட்ட
நா இன்னு சாப்டவே இல்லடா
ஓகே ம்
லாக்ஸ்கிரீன்
சரி ம் ம் இன்னைக்கு நாள்லா எப்டி போகுது ஆ
ஏதோ பேசுறா
நாள்லா எப்டி போகுது காலைலந்து
ஏ போர் அடிக்குதுடா
போர் அடிக்தா ஆ அவனுங்கலா கூப்ட்டானுங்களா யாராச்சு
யாரு
ஒ பசங்க தா
யார்ரா ம் ஆமாமா இது பண்ண சொன்னாங்க
ஓ
என்னது க்ளோஸ் பண்ண சொன்னாங்க
ஓ
வேற ஒன்னு பண்ண முடியாது அதுக்கு
ஓகே அப்போ உள்ள இருக்கதா நீங்க எடுத்து குடுத்துருவானுங்களா
ம்
உள்ள இருக்கத எட்த்து குடுத்துருவானுங்களா
ஆ அது எடுத்து குடுத்துருவாங்கடா
ஓகே ஓகே வேற எனக்கு வாச் பாத்தியா
ம்
நேத்து மேச் ச்ச எஸ் ஆர் எச் ஜெய்ச்சிட்டானுக நேத்து ம் ம் எசான் பீஸ் ஆனா எல்லா வச்சு கிழிச்சு விட்டாங்க நேத்து ஆனா சம்முன் ஆடிட்டானுங்க பாய்ண்ட்ஸ் டேபிள்ளயு ரைட்டா முன்னாடி தாவிட்டானுங்க
ம் ஹூம்
ஆனா சி எஸ் கே இன்னு அப்டியேதா இருக்கா சி எஸ் கேகு ஒரு பிரச்சனையு‌ வரல நேத்து மேச்சுல
சி எஸ் கே இன்னைக்கு ஜெய்ச் மேல ஏறிறோ
ம் இன்னிக்கு ஜெய்ச்சா போரத்துக் போற மார்ருக்கு நெனைக்கிற எனக்கு தெரிஞ்சு
ம்
ம் ம்
டி டி கூட தான மேச்சு சாய் சுதர்ஷன் அடிக்காம இருந்தா செரி
சாய சுதர்சனா நம்ம அக்கீல் உஷன் கொஞ்சோ சீக்கிரோ வந்து எடுத்து வுட்டாருன்னா நல்லாருக்கு
ஆ
உம் ம் உம்
மத்தவங்களோட
மத்தபடி யார் அந்த அளவுக் இல்ல நீ கொஞ்சோ அங்கேய் சோ அது நம்ம கேப்டன்ஜி கொஞ்சோ சீக்கிரோ ஃபார்முக்கு வந்தா நல்லா இருக்கும் இன்னிக்கி
உம் ஆமாடா
கேப்டன்ஜி அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது போன மேட்சே ஓரளவுக்கு வந்தாப்ல அதுக்கப்றோ
அதா எல்லா மேச்சும் அப்புடிதாண்டா ஆகுது ஒர்
உம் ம் ஸ்டாட் கெடக்கிது அதுக்கப்பறோ அந்த ஸ்டாட் மிஸ் பண்ணிர்ரா ல இந்த மேட்ச கொஞ்சோ அப்டியே செட்டுலா நின்னு அடிச்சா பரவால்ல பவர் ஃப்ளேல ஒரு ஐம்பது ரன் ஒரு அறுவது எழுவது ரன் வந்தா போது அந்த மாரி நெலமெலதா இப்ப இருக்கோ
இந்த மேட்ச் தோனி வருவானா
தெரில சொல்லாம்
நீ என்ன சொல்ற நீ என்ன நெனக்கிற
எனக்கு தெரிஞ்ச வரைக்கு வராது கஷ்டம் லாஸ்டு ஒரு ரெண்டு ஃமேட்ச் வேனா லாஸ்டு ரெண்டு ஃமேட்வேனா வராது
வராமலே இருக்கலான்டா வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்ற
ஏய் மேட்ச் நீ டக்கவுட்ல பாத்துருக்கியா என்ன
இல்லடா
உம்
இருந் இ இ அவன் வந்து இதுக்கு போயிறான்டா
எதுக்கு ஆ அ இப்டியே பண்ணிட்டு இருந்தா நம்ம கொஞ்சோ ஏமாத்துர இருந்தால் சென்னை ஜெயிக்கிறாங்க அவ்ளோதா நமக்கு முக்கியம் இப்பதிக்கி இப்ப கரண்ட் சட்சுவேஷனுக்கு அதுதா முக்கியம் உம்
டாம் ரைடர் கேம்ல இப்போ ஒரு இது என்னன்னா ஃபுல்லா அந்த இது வெச்சு அடிக்கிறானுங்க அது ஓன் தூக்கி போட்டுங்க பழய காலத்துல தூக்கி போட்டு அடிப்போல கல்லு வந்து அடிப்போ
ஆமா
அத வெச்சு அடி அடிச்சிட்டு இருக்கானுக
ஓகே ஓகே
ஆ அப்புறோ நெறய டெவலப் பண்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு வரவேன்டிதுதான இப்ப என்ன என்ன பண்றன்னே தெரிலடா செத்துட்டே இருந்த திரும்ப திரும்ப அப்புறோ கொஞ்சோ போக போக தா திருப்பியு
போக போ தா கொஞ் கொஞ்சோ டச் வந்துருக்குது
அதா என்ன பா எ எது எதுக்குன்னு எனக்கு எப்புடி ஹீல் பண்ணணு எது எப்புடி க எது அந்த ஜம்ப் பண்றது எனக்கு ஜம்ப் பண்ணி புடிக்குறத எனக்கு தெர்ல எல்லா மறந்து போச்சு
விடு அது போக போக பழகிக்கோ அது
அப்ப இப்போ பழகிட்டா
ம் க்கு
இ ஆனா ச எரிச்சலாவுதுடா அ எல்லா இந்த ஆர்மர் போட்டு வந்து அடிக்கிறானுங்கடா கன்ன வெச்சு சுட் இப்பவு கஷ்டமா இருக்குடா
அதுக்கெல்லா சார்ஜன் மட்டுந்தா வந்துர்க்கு
ஆனா இதா லாஸ்ட்டு லெவலு இதுல எனக் தெரிஞ் ஸ்டோரி இதோட முடிஞ்சுருன் நெனை கிற
வேற எனிதிங் எல்ஸ் டீ குடிஸ்ட்டியா டீ காஃபி இல்லயா
ஏ நா பல்லு கூட வெளகலடா
ம் க்கு அப்புறம் எந்த வழி எத்தன மணிக்கு எதாச்சு வெளிய போற மாரி பிளானு
ஆ படிக்கணோடா
ஓகே ஓகே
என்னடா அது நம்மோ உயிர்டா என்னடா பண்றது
எங்குட்டாது ஒர் எடத்துல போய் நின்று வந்தானா கைலே குத்து பஞ்ச் பஞ்சிம் பஞ்சிம் பஞ்ச் பேக் மாரி
எதுமே இல்லடா எப்பிட்றா அடிப்பே எவனோ வந்தா
எதாச்சு இருக்குமுலடா வேற எதாச்சு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் மாறிருக்கும் பாரு
ஏய் ஆம் மாவே இல்லடா
வேற
வேற என்ன வேற அக்காவா தாவி தாவி குதிஸ்ட்ருக்காங்க
ஓ
அ திரும்பி வெளாட ஆரம்மிஸ்ட்ட அப்புடியே
யோக்கே அந்த பேஸ் அப்டியே புடிச்சுக்டே
ம்
ரைட் ரைட்
ஐயய்யோ மேல ஏற முடியில
ஏன்டா என்னாச்சு
இது அம்பு விட்டு அம்பு மேல நின்னுதா ஏறணுமா
ஆ
ஐயோ இவனுங்க வேற எப்போ வருவானுங்குன்னே தெரியாது
ம் ம்
கடுப்பா இருக்குடா
கொஞ்சோ அப்புடிதா இருக்கும் போக போக அந்த ஒரு சீட் சூட்டுக் கெடச்சிருன் வெய்யே
ம் ஃபுல்லா ஏரிக்கல்லா தூக்கி போட்ருக்குறானுங்க
ம் ம்
ஏ என்னடா அது க்கடா போவே நானு ஓகே ஓகே கு எடமே வித்தியாசமா இருந்த்ச்சு எங்க போறதுன் தெர்ல
ம் ம் சேர்ரா மீண்டும் ஸ் சந்திப்போம் பாய் பாய்
கே டா
ம் பை